ஒ
எங்க தம்மூ இருக்க
க வீட்லதாக்கா
அ எங்கியு போலயா
ஆஹ இல்லக்கா எங்யு போல வீட்லதா சும்மாதா இருக்க வண்டி இல்லக்கா அதுனா வீட்லதாகா இன்னிக்கி எதுவு ப்ளான்லக்கா லீவுதா சோ எதுவு ப்ளான் இல்ல பசங்க எது ஊர்ல இல்ல எல்லா எக்ஸாம்ஸ்குது சில பேர் வேலக்கு போய்ட்டாங்க எனக்கு லீவுதானே எக் ஸாம் முடுச்டு சோ வீட்லதா இக்குணு
ம் நானு எங்காது வெளில போலான் பாத்தே ஏ தங்கச்சி எடுத்துட் போய்ட்டா இவ ஸ்கூட் எடுத்துட்டு போய்ட்டா ஃபர்ஸ்ட் எல்லா நம்ம தெரிஞ்சோனா எங்காது த வண்டி எடுத்துட்டு போறது இருந்தா அ ஏதாது நடந்தே போய்ருவோ ஏதாவது வாங்கறதா இருந்தா எப்போ வீட்ல கூட்டி வந்துச்சோ அப்பத்ல இருந்து நானு நடந்தே போறதல்ல தம்பி எல்லாமே அந்த ஸ்கூட்டியே எடுத்துட்டு போற வேண்டா இருக்கு நம்ளே இப்டின்னா அப்போ வீட்ல ஒவ்வொரு வீட்டுக்கு நாலு வண்டி இருக்கறவங்கல்லா என்ன பண்ணுவாங்க
அவுங்களா எதுவுமே ப்ராப்ளமே இல்ல எப்பயுமே வண்டியே எடுத்துட்டு போவாங்க அதனால மோஸ்ட்லி பொல்யூஷன்தாகா அதிகமாவுது நடக்கதுதா பெஸ்டு
ம் அதுவு கரெட்டுதா பொல்யூஷன்னு அ நெறைய வண்டிங்கள்ல வந்துட்டு அந்த அ உண்மையான அந்த கரெட்டான அந்த காத்து அதெல்லா வராதுனால சுவாசிக்கிறதும் இன்னுமே வந்து நம்ளுக்கு ப்ராப்ளமா இருக்கு இப்பல்லா வந்து காலைல எங்காவது வாக்கிங் போலா அப்டின்னா வண்டிங்க இல்லாத எடத்துல போணும்னா கஷ்டமா இருக்கு ஏதாது ஒரு கார்டன் குள்ளயோ ஏதாது நம்ம வீட்டு மேலயே நடக்ற மாரிதா இருக்கு ரோட்ல நடந்தாலே ரொம்ப பொல்யூஷன்தா ஆகுது
கண்டிப்பாக்கா இப் இப்ப வர வண்டிங்க கூட ஏதோ கொஞ்ச பரவால்ல அதிகமா பொகையல்லா வராது ஆனா மின்னந்த பண்ணிக்குதா அத இந்த பொகைல அதிகமா வரு அந்த வண்டில சும்மா இந்த ரேஸ் பண்ணு போதே பொகைங்க அதிகமா வரு இப்ப நம்ம வந்து பப்ளிக் ட்ரான்ஸ் போட் யூஸ் பண்ணா கூட ஓகேதா நம்மளுக்கு ஏன்னா இப்ப பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண வச்சுக்கே வீட்ல இருக்க வண்டி எடுக்க மாட்டோ சோ பொக அதிகமா வராது
ஆமாமாமா இப்போ வந்து எல்லாருமே அந்த வண்டி யூஸ் பண்றவங்க எல்லாருமே வந்து அ நெறைய பேருக்கு வந்து இப்போ ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கெல்லா ரீசன் அதுதா ஃபர்ஸ்ல வந்து சைக்கிளு அந்த மாரி யூஸ் பண்ணும்போது நம்ம சைக்கிள் பெட்ல அமுத்தும் போது நம்மளுக்கு அது ஒரு எக்ஸசைஸ் இருக்கு நம்ம ஒடம்புக்கு ஒரு எனர்ஜியாவு இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா இப்ப ப ஸ்கூட்டின்னு எடுத்துக்டனா ஸ்கூட்டி பைக்கு அதெல்லா வந்து நம்ம ரைட் பண்றக்கு மட்டும்தா நல்லா இருக்கு தவுர கொஞ்ச நஞ்ச நடந்திருந்தது கூட இப்ப நம்ம நடக்க மாட்டேன்றோ
கண்டிப்பாக்கா இப்ப அவ்வள்தா இதுக்கப்ற ஃபுல்லா ஃபியூச்சர்ல ஃபுல்லா ஈ வி வெஹிக்கள்தா இதுக்கப்ற எது அது மாரி பராப்ளம் வராது நம்ளுக்கு ஏன்னா இ வி வெஹிக்கிள்ள எல்லாமே இப்ப வந்து ஃபுல்லா எல்லா கம்பெனி இ வி வெஹிக்கள்ள மேனுஃபேக் ச்ச பண்றதுதா இதாக்குறாங்க குறிக்கோளாக்குறாங்க ச இதுக்கப்புற ஃபுல்லா ஃபியூச்சர்ல வந்து இ வி வெஹிக்கிள்தா இதுக்கப்ற அதுவு இல்லாம ஓசன் போலோ எப்பையோ ஓட்ட போட்டுச்சு அத இப்ப க்ளோஸ் ஆயிட்டு வருதுன்னு சொன் நாங்க
அ அதுவு கரெட்டுதா இப்போ நம்ம ஓசோன்ல வந்து ஓட்ட அப்டினும் போது நம்ம பொல்யூஷனால மட்டும் இல்ல எல்லாமே பிளாஸ்டிக்ஸ் தெரிக்கிறாங்கா அ அந்த போக மூலமா வருது அதுக்கப்ரோ நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ற பர்ஃயூம்ல கூட வந் து ஆ அந்த ஸ்மெல்லால வந்து கூட இதாகுது அப்படின்றாங்க நம்ப நல்லா ஹெவியா யூஸ் பண்ற பெர்ஃப்யூம்ஸ் எல்லாத்துனாலயுமே வந்து நம்ம அ ஓசோனுக்கு எல்லாத்துக்குமே பாதிப்பு தான் இருந்தாலும் வந்து நம்பளுடைய ம் அ வண்டி ஓட்டுறது ம் வந்து நம்ம கொஞ்சோ கம்மி பண்ணிட்டு நடக்கறதுமே நம்ம பாக்கணு என்னா இப்பவே நம்மளால நடக்க முடியல அப்டின்னா நம்மளுக்கு ஒரு ஏஜ் ஆகு போது நம்ம அம்மா அப்பாங்கல்லா இருக்கிற ஹெல்த் வந்து நம்மளுக்கு இப்ப இருக்காது இல்லையா
கண்டிப்பாக்கா இப்ப எடுத்தோடனே யாரையுமே வெஹிகள் யூஸ் பண்ண கூடாது நடக்குன்னு சொன்னா நடக்க மாட்டாங் ங்க ஃபர்ஸ்ட் கார்லந்து கொஞ்சோ பைக்குக்கு வர்லா பைக்லந்து அப்டியே சைக்கிள் சைக்கிளிருந்து அப்டியே நடக்குறதுனா கொஞ்சோ ஓகேவா இருக்கு என்ன எடுத்தோடனே சொன்னா யாரு கேட்க மாட்டாங்க
ஆமா நம்ம இனி வர ஜென்ரேஷனாச்சு சின்னதுல இருந்தே நம்ம சைக்கிள் கத்து கொடுக்கணு குழந்தைங்களுக் கல்லா சைக்கிளிங் கத்து கொடுத்து அதுல வந்து ஒரு நல்ல ஒரு கேம் மாரி கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்தோனா பியூச்சர்ல ஜென்ரேஷன கூட அவங்க வந்து சைக் கல் பத்தி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அதே மாரி நறைய ஸ்கூல்ஸ்லெல்லா அந்த இது கொண்டு வந்தாலு நல்லாதா இருக்கூ
கண்டிப்பக்கா இப்ப கவர்மெண்ட்டே ஒரு மோட்டிவ்ல கொடுத்தது ஏனனா சைக்கிள் தா கொடுத்தாங்க யெல்லா சைக்கிள் யூஸ் பண்ணுட்டு ன்ஸுக்கலா
ஆமா ஆமா அதுவு கரெக்ட் தா நல்லா சைக்கிள் கொடுத்தனால தா அவங்களுக்கு வந்து அ அந்த இது சைக்கிள் எல்லா ஓட்டு போது அவங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த் இருக்கு அதே மாரி மைண்டுக்கு அது ஒரு நல்ல ஒரு ஸ்டெடிஸ்க்கெல்லா நல்ல ஒரு எக்சசைஸ் தா அது நம்ப பெட்ல அமுத்றோ பெட்டில அமுத்து போது ஆட்டோமேட்டிக்கா பிரேக் எந்த எடத்துல பிரேக் கொடுக்கணு இதுயெல்லாமே வந்துஸ் அது ஒரு நல்ல பேலன்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறனால அந்த நெர்வ்ஸ் யெல்லா நம்மளுக்கு நல்ல சுறுசுறுப்பாவே இருக்கு
கண்டிப்பாக்கா
அப்ரோ எ நீ எங்கேயு வெளில போற மாரி பிளான் இல்லையா தம்பு
ஆஹா இல்லக்கா வீட்ல வண்டியில்ல அப்பா வேலைக்கு எத்தன்னு போயிட் டாங்க ஸோ அதனால இன்னைக்கு எதுவு பிளான் இல்ல ஃப்ரெண்ட ஒருத்த இருக்கா அவனதா வண்டி எடுத்துட்டு வர சொல்லணு அவனு வந்தா பைக் பெட்ரோல் போடுவான் போடுணு சொல்லுவா சல்ல கம்னுயிருக்க ஏதுவு பேசாம
அதேதா நம்மளுக்கு வேல எங்க போறதா இருந்தாலு பெட்ரோல் அடிக் கிறதுனா நம்ம டூ வீலர்ல போறோனா எவ்வளோ வேணா அடிப்போ ஏதாது சின்ன பொருள் வாங்குற அத இருந்தா யோசிப்போ ஆனா எங்காயவது ரவுண்டு போரோ அப்டின்னா பெட்ரல் அடிக்கிறதுலா யோசிக்கவே மாட்டோ
கண்டிப்பா
ம் நல்ல வெஹிக்கல்ல அஹ் டூ வீலர்ல இப்போ எல்லா பாத்தீனா நறைய பேர் வந்து ரெண்டு பேர் போறது இல்ல மூணு பேரா போயிட்டுருக்காங்க ஒரு கா ர்லா எடுத்துக்குட்டோனா அஞ்சாறு பேர் ஏறதுல வந்துட்டு எட்டு பேர் ஒம்போது பேர்லா ஏறி அதெல்லா போறாங்க அதுக்கப்ரோ வந்து ஏதோ ஆக்சிடென்டு ஆகுது
ம்
இதுல வேற ட்ரிங்க் அண்ட் டிரைவ் வேற இருக்கு நறைய பேர் வந்து இப்போ நறையா பேரு ஆ ட்ரிங்க் பண்ணிட்டு டிர டிரைவ் பண்றதுனால நறைய பேர் பாதிக்கப்படுறாங்க வயசானவங்க எல்லாருமே வந்து போறவங்க அவுங்க மேல தப்ப இலைனாலுமே வரவங்க மே னால அது ரொம்ப தப்பாருக்கு
ம் அத இந்த வெஹிக்கல்ல வந்து நைட்ல போவு போது கொஞ்சோ இப்பெல்லா கொஞ்சோ பயமாகுது ஹெட் லைட் ஃபுல்லா பிளாஷ் ஆஸ் வந்த ஒயிட் கலர் லைட் வச்சுனு அடிச்சுட்டு வரானுங்க சோ அதா இப்ப ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது அந்த எல்லோ கலர் லைட் தா உங்க பைக்ல ஃப்ரண்ட் சைடு
ஆமா ஆமா கரெக்ட் தா நா கூட கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஒயிட் லைட் வந்து நல்ல பிரைட்டா இருக்கிறதுனால இப்ப வ வர வழியில ஏதாவது அனிமல்ஸ் வந்தா கூட அது ரொம்ப டிஸ்டர்ப ஆகுது
இல்லக்கா அது வந்து அவங்க அடிக்கையில லைட்டு ஆப்போசிட்ல வரவங்களுக்கே ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு இப்ப அவங்க ஆப்போசிட்ல அந்த ஒய்ட் கலர் லைட் அடிக்கதான்னு வச்சுக்கோங்கள எனக்கு ஃப்ரெண்ட்ல என்னக்குதுன்னே தெரியாது எனக்கு ஃபுல்லாக பிளாங்க் ஆகிடும் ஓட்டும் போது
ஆமா நம்ம ஆப்போசிட்ல வரும்போது மேல் லைட் ஆடுச் ச்சுவுட்டுட்டானுங்க அவங்க வந்து வர்றது கரெக்டா இருந்தாலும் நம்மளுக்கு எந்த ரோட்ல கரெக்டா போறோமா சென்ட்ரல போறோமன்ரதே நம்மளுக்கு தெரியாம இருக்கூ அதே மாதிரி அனிமல்ஸ் ட்சு அதே மாரி தா அதுங்களுக்கு வந்து அந்த லைட் வந்து இருட் டேட் ஆகுறதுனால தா நறைய எடத்துலல்லாம் யான அதெல்லாம் வந்து வண்டிய இரிட்டேட் ஆகுறனால தான் ஹார்ன் அடிச்சடுறாங்க அதுக்கு அந்த ப சவுண்ட் வந்து இரிட்டேட் ஆகுறனால தான் அது வந்து நோண்டுது இல்லன்னா அது பாட்டுக்கு அதோட வழில அது போகும்
கண்டிப்பாக்கா
உம்
அதுவும் சில பேர் வந்து யானை குருக்கல இருந்துச்சுன்னா ஆறன் அடிச்சா ஓடிடும் சொல்ட்டு இது பண்ணுவாங்க ஆனா அது வந்து அதிகமா சவுண்ட் இம்பாக்ட் இருந்தாதா அது போவுமே தவிர லேசர் இருந்தாச்சுன்னா நம்பள அட்டாக் பண்ணதா வரும் யானைலாம் பாத்தீங்கன்னா
ஆஹ் அதனாலதான் தம்பு லாஸ்ட் வீக் கூட அந்த மாதிரி நாலதான் ஒரு காரை வந்து அது ஹார்ன் அடிச்சிட்டே இருந்ததுனால அது வந்து இடிச்சிட்டு போயிட்டாங்க அதனால நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் தான் பின்னாடி வர வண்டிக்கு மூலமாகும் அது வந்துட்டு இருக்கும் போது அவங்களுக் ப்ராப்ளம் நம்ம வண்டிங்கள வந்துட்டு கம்மி பண்ண முடியாது ஆனா நீ சொன்ன மாதிரி வெஹிக்கள் ஃபியயூச்சர்ல வந்து அந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கள்ல்லாம் வந்துச்சுன்னா நம்பளுக்கு நல்ல தா இருக்கும் ஏனா அதுல வந்து எவ்வளோ ஸ்பீட் எடுத்தாலும் நம்மளுக்கு அவங்க குடுக்குற லிமிட் ஸ்பீட் தான் டூ வீலர்லல்லாம் எடுத்துக்கிட்டா
ஆமாக்கா
பிரச்சன இல்ல
அதுக்கப்பரோ வந்து மோஸ்ட்லி பெட்ரோல் டீசல் வண்டிய எல்லாம் கானாம போயிடும் ஃபியூச்சர் தேட்டிஃபைவ் அப்படலாம் போயடுச்சுனா டூ தௌசண்ட தேர்டி ஃபைவலாம் போயிடுசுனா மோஷ்ட்லி இவி வெஹிள் தான் எல்லா இடத்திலயும் இக்கும்
அதனால ஒன்னு பிரச்சன இல்ல
ஆமா இவி வெஹிக்கள் இப்ப பஸ்ல கூட நம்மளுக்கு கொண்டு வந் ட்டங்க ல அதனால ஸ்கூட்டி எல்லாமே அதுல கொண்டு வந்தனால நம்ம டைமிங்க்கு நம்ம கிளம்புறதும் பாப்போம் காலையில வந்து இப்ப நம்ம ஸ்கூட்டி நம்ம நார்மல் வெயிட்லேயோ இல்ல பைக் வந்துட்டு இருந்துச்சுன்னா நம்ம நார்மல் ஸ்பீடுக்கு போறோம்னா எப்பவுமே நம்ம புறப்பட்டு ரெடி ஆகிட்டு நம்ம டக்குன்னு போறோம் அப்படினா சரி பைக்ல தான ஸ்பீடா போ போய்கலாம்னு போயிருவோம் ஆனா ஈவீ போது நம்ம கொஞ்சோ யோசிச்ச காலையையில் நம்ம அதுல போணுமே ல டக்கு டக்குன்னு எந்திரச்சு நம்ம கிளம்புறதும் கிளம்புவோம் அதுல போகும் போது நம்ளுக்கு கரெக்டா டைமிங்கும் நல்லா கரெக்டா ஆகு
அதுவும் இல்லாம இவி வெஹிக்கிள்ள கம்பேர் பண்ண மோது பைக்ல வந்து இப்ப நம்ம ஏக்சிலட்டர் கொடுக்கன்னு வச்சக்கங்களே ஏக்சிலட்டர் கொடுத்துட்டு ஒரு சிக்ஸ்டில போ வச்சுக்க டக்குன்ன நம்ம ஆக்சலேட்டர் விட்டனா அதுப்டி டக்குன்னு ஸ்லோ ஆகாது பைக்கு போர வேகத்துல தான் அப்படியே போவோம் ஆனா இவி வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா இப்ப நாங்க டக்குன்னு ஆக்சலேட்டர் இருந்து கை எடுத்தும்னா டக்குன்ன வண்டி ஸ்லோவ ஆயிடும்
சோ வந்து ஆக்சிடெட் ஆகுதுனா பைக்ல போறதோட இவி வெஹிக்கிள்ல்லாம் கொஞ்சோ நம்மளுக்கு சேதோ கம்மியா இக்கூ ஏனா அது ஆக்சலேட்டர் டக்குன்னு கையெடுத்துட்டுனா அது டக்குன்னு ஸ்லோவயிடும் வண்டி
ஆமா ஆமா ஆ நம்ம பொல்யூஷன் இல்லாம இருக்கணும்னா நம்மளுமே கொஞ்சோ அவாய்ட் பண்ணும் இதுக்கு மேல வந்து ஒவ்வொருதரும் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்தாங்கன்னா போதும் நடக்கறிறதுக்கோ இல்ல எங்கதாது ஒரு வழியில் நடந்து போறதுக்கோ நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்தோம்னா அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா இது பண்ணல இப்பல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கு நாலு வண்டிங்க இருக்கு எல்லாமே இது பண்றது எல்லாமே அவாய்ட் பண்ணணும் நம்ம இல்லையா
அது எனமோ உன்மதாங்கா
ஆஹ் நம்ம எல்லாமே பாப்போம் இனிமே வந்து ஏதாது நம்ப ஃபாமிலயே நம் எல்லாமே கொஞ்சோ ட்ரை பண்ணி நடக்கறது கொஞ்சோ பாத்தோனா நம்ளுக் கு நம்ப ஹெல்த்துக்கூ நல்லாதா இருக்கூ மோஸ்ட்டா நம்ம வண்டிய கொஞ்சோ அவாய்ட் பண்ணி பாக்கலாம் வெளியில ஒரு பக்கத்து இருக்க கடைளுக்கு எங்க போறதான் நம்ம பண்ணி ட்ரை பண்ணலாம் சரிய தம்பு நா ஏதாது இருந்தா நா கூப்புடுற ஓகே தம்பு பேசலாம் பாய்